ஹலோ ஆ வணக்கம் தோழி ஆ கேக்குது நல்லா கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
ஓ இதுதா இன்னைக்கு இப்பதா சாப்ட கொஞ்ச லேட்டா தா சாப்ட லேட்டா தா வீட்டுக்கு வந்திருந்தாரு
ஓ
ஆ அதுக்கப்புற சாப்ட்டு முடிச்சுட்டு இப்பதா கொஞ்ச படுத்திருக்கே ஏதோ ஒர்க் ஒண்ணு இருக்கு அத பாத்துட்டு இருந்த அப்புற சரி நீங்க உங்களுக்கு கால் பண்ணலான் கால் பண்ண எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க இன்னிக்கு எனக்கு கொஞ்சோ நெறைய பேர் கிட்ட புதுசா பேசின அனுபவோ கெடச்சுது அதுல ஒருத்தவங்க வந்து ம் அ ரிட்டயர் ஆன ஸ்கூல் டீச்சர் அவங்க ஒரு சில விஷயங்கல்லா எனக்கு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன கேக்குறதுக்கு அவங்க என்ன ரொம்ப ஏமா என்ன வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துற மாரி நறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு புத்துணர்ச்சியாருந்தது அவங்க சொன்ன விஷ எங்கல்லா எனக்கு ஏ மேலயே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்க வந்தது சரி நம்பளால முடியு அப்டின்ற அளவுக்கு அவங்க என்ன இது பண்ணாங்க அவங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாருக்குது அவங்க ஏ இது இதுக்கப்புறோ அவுங்க கூட ஆமா அவங்க கூட பேசணு அவங்ககிட்ட டெய்லி ஏதாது அட்வைஸ் கேக் ணு அப்டின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு இருந்துது ஆமா என்ன ஆமா என்ன உற்ச்சா ம் என்ன உற்ச்சாக படுத் த்துற மாரி நறைய விஷயங்கள் சொன்னாங்க நா என்னோட பர்சனலா என்னோட விஷயங்கள அவங்க கிட்ட சொல்லிருந்த பகிர்ந்த இந்த மாதிரில்லா எனக்கு இருக்கு எ எப் ருக்குனு எனக்கு தெரியல இது எப்டி கையாளுறது தெரில அப்டி சொன்ன அதுக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க நீங்க எப்பயுமே ஒரு உங்களுக்கத நா சொல்ற எப்பயுமே நீங்க ஒரு செயலுக்கு எதிர்மறை கன்ஃபாமா இருக்கு அது எந்த வழியிலயாவது நம்மளுக்கு கெடச்சிரு நீங்க நல்லதே நெனைங்க நல்லதே உங்களுக்கு நடக்கு அது இன்னைக்கு நடக்குதோ இல்லையோ என்னைக்காருந்தாலு கண்டிப்பா நடந்துரு அது உங்களுக்கு நடந்தாலு சரி உங்க பசங்களுக்கு நடந்தாலு அது எல்லாமே உங்களுக்கு தான வந்து சேரு நீங்க யார் எது பண்ணாலு நீங்க நல்லது நெனைங்க நல்லது செய்ங்க கண்டிப்பா நல்லது நடக்கு நீங்க எப்பயு நீங்க கெட்ட வழிக்கு போகாதிங் கெட்டத யோசிக்காதீங்கனு சொன்னாங்க
நல்ல விஷயந்தா பரவால்லயே அந்தல பேசிருக்காங்க உங்க பேர் என்னனு தெரிஞ்சுக்கலாமா
அவங்க பேரு நான்சி நான்சி
ம் பரவால சரி அப்றோ பசங்களா தூங்கிட்டாங்களா
ஆ எல்லா தூங்கிட்டாரு என்னோட கணவர் வந்து இன்னு தூங்கலன் கொஞ்சோ திட்டிட்டு போனாரு இப்ப கரண்ட் வேற நின்றுச்சு அதனால எனக்கு கொஞ்சோ பயமா இருக்கு திடீர்னு எழுந்து வந்து திருப்பி திட்டு வரோன்னு இன்னு முழிச்சிட்டுருக்கே வெளியிலதா இருக்கேன் ஆனாலு அவர் வந் து தொந்தரவா நெனைக்கிறாரு நா பண்ணிட்டு இருக்கறத அனால எனக்கு கொஞ்சோ பயமாவே இருக்கு
அப்டியா நீங்க வெளியா அவரு கிட்ட எடுத்து சொல்லுங்க இது வந்து நீங்க பண்ணணு
சொல்லிட்டே எனக்கு புடிச்சிருக்குன்னு அது ஒரு சில விஷ் ங்கல்லா பண்றேன் நீங்க தடுக்காதிங்க இல்ல ஒன்னு இல்ல அப்டின்ற மாரி சொல்லியிருந்தே அவரு அத புரிஞ்சுக்க மாட்றாரு எனக்கு என்ன சொ
நெறைய பேர் அப்டிதா பண்ணுவாங்க நம்ம வந்து உங்கோளோட முடிவுல உங்களோட நீங்க என்ன பண்றீங்களோ அது வந்து கரெக்ட்டு நீங்க நம்பு ங்க நம்புறிங்கல்ல அதுல எந்த தவறுன் இல்லன்னு நெனைக்
ஆ நா நெனைக் றேன் இதுல என்ன தவறுருக்கு நம்ம புடிச்ச விஷயத்தா நம்ம செய்யறோ அது கரெக்டான் ச ஒரு பெ விஷயோ ஆராஞ்சிட்டு தா செய்றோ அப்புறோ அதுக்கு மேலயு அவ்ங்க வந்து அவ்ங்களோட விருப்பத்த திணிக்கணும்னு தா பாக்குறாங்க தவிர செரி அவுங்களுக்கு புடிச்சிருக்க அவங்க செய்யுட்டு நம்ப என்ன தோழா பண்றது பசங்களெல்லா தூங்க வச்சுட்டு செய்ங்க உங்குளுக்கு புடிச்சதனு சொன்னாங்க சரி பசங்கல்லா தூங்க வச்சுட்டு வந்து செஞ்ச அப்புறமு அவங்க தொல்ல மாரி நெனைக்கிறாங்க ஆன் என்ன பண்றதுன்னு தெரியில
அப்டிதா போயிட்டுருக்கும்பா அது நம்ம அ வேல பாக் போதோ அவங்களு என்ன நெனைக்கிறாங்கன்னு சொல்ல முடியு நீங்க எப்டியு வெளி வெளிய அதாவது ஒரு ஒரு நீங்க ஒரு அரசியல் அதாது அரசியல் சொல்ல வர்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் செரி எந்த வேலைக்கு போனாலு செரி அதுக்கான அம் தடைகள் வந்து இருந்துகிட்டேதா இருக்கு புரியுதுங்களா இந்த வேல இந்த வேலைக்கு போம்போது இது பண்ணிட்டு பண்ணுங்க இத இது பண்ணலா இப்ப ஏ இந்த வேலைக்கு போறேன்னு கூட அவங்க கேக்கலா அந்த மாரி எதிர் அத உங்கள வந்து அப்டிலா பேசுவாங்கதா அத அதெல்லா தாண்டி வந்து அது ஒரு கையாண்டு அது மீண்டு வராங்க பாருங்க அவங்கதா அந்த வாழ்க்கையில வந்து இன்னோ கொஞ்சோ வந்து முன்னேறுவாங்க அதனால நீங்க இது வந்து ஒரு இதுவா நெனைக்காதீங்க இது வந்து அ இவங்குளா அப்டிதா நம்ம வந்து கரெக்ட்டா நம்பளோட விருப்பத்த சொல்லிட்டோ நம்பளோட இது இப்டிதா இந்த வேல இப்டிதா இதுல இதான் வேல அப்டின்றது நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க தோ சொல்லி இருந்து அவங்க புரிஞ்சுக்கலனா உங்கள அவங்க புரிஞ்சுக்க விரும்பலனு அர்த்தோ அவங்க வந்து இது அதாது அவங்க புடிக் அது அவங்களுக்கு விருப்போ இல்ல அதுல அவுங்க விருப்பமில்லாதத அம் அவங்க விருப்பம் இல்லாதுன்னு சொல்ட்டு நம்மளு நம்ம விரும் விரும்பாம இருக்க முடியாது இல்லையா உங்ளுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்குதா செய்யு அத நீங்க வந்து தொடந்து செஞ்சுதா ஆகனோ த்துல எல்லாரோ ஆ உங்களுக்கா நா வாழ்றது இவங்களுக்கா வாழ்றது வந்து சாத்தியமே கெடையாது ஆவுங்கவுங்க அவுங்கவுங்க பொறந்தது அவுங்கவுங்க இத நறைவேறுத்துறதுக்காத இந்த உலகத்து வந்திருக்காங்க சரியா அதனால அத பத்தி எல்லா யோசிக்காதீங்க நீங்க என்ன வேலையில போறீங்ளோ மொதல்ல
இல்ல அவுரு இது வந்து ஒரு கவ்ரவ கொற ஆக்சுலா நெனைக்கிறாரு நா பண்ற இந்த விஷயத்த இது வந்து ஒன்னு அந்த அளவுக்கு இதா இல்ல நீ இத பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ உனக்கு ஏதோ தகுதியானதா பா
ஏ ஏ தகுதின்றது நம்ம நனைக்கிறதுதா தகுதின்றது நம் நம்ம நனைக்கிறதா இப்ப நீங்க ஒரு ஆ ஒரு ஒரு விஷயத்த சொல்ற இப்ப வந்து நார்மலா ஒரு எம் பி ஏ படிச்சிருக்காங்க ஒரு பிச ஒரு பெரிய வேலையில இருந்தவங்க தா இருந்தவங்க வந்து நா ஒரு திடீர்னு வந்து ஒரு டீ கட வைக்கிறாங்க டீ ஷாப் நார்மல் ஒரு டீ ஷாப் வச்சிருக்காங்க அப்ப வந்து அவுங்ளுக் நறைய இது வந்திருக்கு நீ எவ்ளோ பெரிய இடத்துல இருந்துந்திருக்க நீ இப்டி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டீக்கட வச்சு இங்க நடத்திட்ருக்கு இது என்ன மாரி விஷ்யோ அப்டின்னு அவுங்ளோட ம் ஃபேமிலில இருந்து நறைய எதிர்ப்புகள் வந்தது அதையு மீறி ஆ எனக்கு இதுதா விருப்போ என் எனக்கு வந்து நா இந்த மாரிதா நா ஆரம்பிக்கணு அப்டின்னு அத ஜெயிச்சு இன்னைக்கு வந்து அவுங்க ஒரு பெங்களூரு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அவுங்ளோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கு பெங்களூர்லயே செரிங்ளா அந்த ஏரியாவில அந்த அளவு நா ஆ கேள்விப்பட்டுருக் நறைய பேரு அந்த மாரி இருக்காங்க செரிங்ளா இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இது ஒரு முதல் படி இப்ப நீங்க வந்து ஆம் பசங்கள வச்சுக்கிட்டு இத ஒரு வேல ஒரு சின்ன வேல இது பசங்கள வச்ட்டு இ இந்த வேலைய நீங்க மொதல்ல பண்ணுங்க உங்களால எந்த அளவு அத வந்து கோப்பப் பண்ண முடியு உங்களால முடிக்க முடியு அப்டின்றது உங்களுக்கே தெரிய வரு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு நம்ம ஒரு வேல செய் இத விட இன்னு கொஞ்சோ ஒரு பெரிய வேல எடுக்கும் போது என்னென்ன கஷ்டங்கள் வரு அத நம்ம எப்டி எதிர்பாக்ணு அப்டின்ற மாரி உங்களுக்கு புரிய வரு சரியா இது வந்து முதல் படியா மட் எடுத்துக்கோங்க அவ்ளோதா அத தவிர்த்து இது வேற எதுவுமே எடுத்துக்கு வேனா இதுல எந்த வேலைனாலும் த தவறலனு நான் சொல்லுவேன் எ எது வந்தாலும் உங்ளோட முயற்சிதான் இப்ப நீங்க இத நீங்க வந்து வேற எத எதுவுமே நம்ம சொல்ல முடியாது நம்மளோட ஆ முயற்சியோட முதல் படி அப்டின்னு மட்டும் நினைச்சக்காங்க அது உங்க தகுதியை குறைக்கிறதுக்கோ இது குறைக்கும் நார்மலா ஒரு ஃப்ரெண்டு் கூட பேசுறீங்க ஆ பகிர்ந்துக்கறீங்க நீங்க நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்றீங்கல்ல
ம் சேரி சேரி சேரி சேரி சேரி செரியா ஆமமா புரிது புரிது செரி நைட்டு சாப்ட்டு முடிச்சிட்டிங்ளா
ஆ சாப்ட்டு முடிச்ட்ட நா தா சொன்னல்ல லேட்டா சாப்ட்டன் சொன்ன அவுரு வந்து ஆ என்னோட வீட்டுக்காருக்கு வந்து கை விரல் அடிபட்டு இருந்தது
சொல்லிருந்தீங்க ம் ம் அதுதான் அவங்க கிட்ட முன்ட முன்பையே சொல்லியிருந்தேன் அது வந்து நீங்க அப்பயே பிரிச்சுட்டு நீங்க வந்து க கட்டிருந்தீங்கனா இன்னேரம் அந்த கை விரல் செரியாய்ந்துருகும் அது ஏன்னா அந்த ஹா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனு சும்மா ஒரு ஸ்ட்ரிச்சன்ற பேரில் போட்டிருப்பானுங்க அது ஒன்றுமே பண்ணாது உள்ளே இருக்க எலும்புக்கு கூட வைக்காது இப்ப நம்ம இதே ஒரு மாவுக்கட்டு அது அதனால தான் இப்ப நிறைய பேரு ஏன் பின்ன இங்கிலீஷ் மெடிசன் இருந்தும் தமிழுக்கு அந்த கட்டு போடுற இடத்துல அவ்ளோ பேர் இருக்காங்க ஏன்னா அது வந்து அந்த ஒரு எலும்பு பிரிஞ்சு வந்தது இறுக்கி பிடிச்சி அந்த நம்மளோட நாட்டு வைத்தியம் கட்டுறது அ அப்டியே அது புடிச்சிக்கும் அது அதனால சீ சீக்கிரம் கூடிடும் ஒரு விஷயம் இதே மெடிசன் எவ்ளோவுதான் எடுத்துக்கிட்டாலும் அது டைம் எடுக்கும் ஒரு மாசோ சரியாக ரெண்டு மாசம் கூட ஆகும் அது அதனால தான் சொன்னேன் நானு நீங்க முன்னாடியே கட்டு போடுங்க அது கொஞ்சம் சீக்கிரம் சரியிடும் நீங்க இன்னேரம் சரியாயிருக்கலாம் நீங்க ஒரு ரெண்டு வாரம் அந்த ஸ்டட்ச் போட்டுன்ட்டு பிரிச்சுட்டு நீங்க அடுத்த ரெண்டு வாரம் நீங்க இந்த கட்டு போட்டுருந்தீங்கன்னா கை இந்நேரம் காமாக் கண் கண்டிப்பா சரியாய்ந்திருக்கும் நீங்க சரி இப்பயு ஒண்ணு லேட் ஆகல நீங்க இப்ப ஒரு ஒரு வாரம் போடுங்க ஒரு வாரத்துலயே உங்க அது முக்காவாசி சரியாய்டும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் சரியய்டும் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் நீங்க இன்னொரு கட்டு ரெண்டாவது கட்டு போடும் போது ரெண்டாவது கட்டலயே கண்டிப்பா செரியாய்டும் ஏன்னா அந்த அளவுக்கு அது பெரிய இது கிடையாது நீங்க ரெண்டு கட்லயும் இது கண்டிப்பா செரியாய்டும் ஏன்னா இவ்ளோ பெரிய சா ஷோ இது தோள்பட்ட நீங்கந்துக்கே ரெண்டு வாரம் மூணு வாரத்துலயே சரியா போச்சு இது வந்து அவ்ளோ நாள்ல்லாம் எடுக்காது ஆமா ஆமா அந்த அங்க வந்து இது நீங்க காலையில ஆ அங்க எப்டி கார்ல அந்த மாரி போறீங்களா இல்ல மிதி வண்டியில போறீங்களா இல்ல பேருந்துல போறீங்களா
ஆ இதுலதான் போறாரு பைக்ல தான் போறாரு போல காலையில போவாருன்னு நினைக்கிறேன் வண்டி வந்து முழு ஆ கூட
வீட்டுக்குமையே வந்துருவாரா அவ்ளோ சீக்கிரத்துல
கார்ல தான் போவாரா இருக்கும் எனக்கு தெரியலங்க என்கிட்ட சொல்லல ஆ காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போற இருக்கும் அது அவ கொஞ்சமா ஏதாவது ஒரு விஷயம் அப்டின்னாலே அவங்களுக்கு ஏதாவொன்ன விஷயம்னாலே அத விட மாட்டாங்க நம்மல்லா இருந்தா சரி பொறுமையா பாத்துக்கலாம் அப்டின்னுல்லாம் இருப்பாங்க அது இது கொஞ்சம் ஏன்னா வந்து ஒரு மாசமா ஆகும் இன்னும் வந்து போ முடில சொல்றாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு பயம் வரும் இல்லையால அதனால காலையில கிளம்புறாரு நாளை காலையில போயிட்டு அதை வந்து பாத்து முடிச்சிடலாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்டின்னு
இடம் எல்லாம் தெரியுமா அவருக்கு கரெக்டா எங்க எப்
அத கேட்டுக்கலாம் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் போல அவரும் வந்து இந்த அபிஷேக பாக்கறதுக்கு வந்து ஆ சொல்றாரு போல ஆமா கெட்டு போட்டிருக்காரு போனா சோ அவரு சொல்லிருக்காரு நாலு மணிக்கே கெளம்பிட்டு போவோ கெளம்பி
நாலு மணிக்குல்லா வேண் ட எட்டு மணிக்கு தா வருவாங்க அங்க ஆளுங்க காலையில எட்டுல இருந்து தா நா பாத்திருக்கேன்னா போர்டு வச்சுருக்காங்க காலையில் எட்டு டூ நைட் எட்டுன்னு நாலு மணிக்கு கெளம்னா அஞ் சு ஆறு ரெண்டு மணி நேரம் தா வண்டியில வர மாரினா கூட சொல்றே ஒரு இதுக் ரெண்டு மணி நேர கணக்கு வச்சா கூட அஞ்சு ஆறுக்குல்லாம் போய் அங்க உக்காந்து ரெண்டு மணி நேர என்ன பண்ண போறாரு அவர் ஒரு அஞ்சு ஞ்சிரை கெளம்பனா கூட போது ஆறரை ஏழரைக்கு எல்லா அங்க போயிடலா ஏன்னா காலங்கத்தால அவ்ளோ பேர் வரமாட்டாங்க கொஞ்சம் லேட்டா தா வருவாங்க இன்னு ஒன்னும் பிரச்சனை இருக்காது அவரு ஒரு அஞ்சரை கூட கெளம்பி போ சொல்லுங்க
ஆ அதா காலையில கொஞ்ச சீக்கிரம எழுந்துருப்பாருல்ல தூங்கிட்டாரு தூங்கிட்டு காலை சீக்கிரமா
செரி செரி தோழி நீ அழைத்தமைக்கு நன்றி நீ இன்னொ ஒரு பகிர்வுல நம்ம ரெண்டு பேரும் பேசலா
ஆ நன்றிங்க நன்றி நன்றி